ஹலோ வ வணக்கம்ப்பா காஃபி குடிச்சிட்டீங்களா
இனிமேதாங்க குடிக்கணு
ஓ நானு இனிமேல் தாங்க குடிக்கணு பாப்பல்லா வந்ட்டாங்களா
இல்லங்க இல்லங்க எங்க பாப்பாங்க வந்து ஆஹ் ஒருத்தங்க வந்து சிக்ஸ்சோ கிளாக் வருவாங்க ஒருதங்க வந்து பைவ் தேர்டி தாங்க வருவாங்
ஓ சேரி செ‌ரிங்க ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பகல் டைம்ல ஃப்ரீயா இருந்தீங்னா
பகல் டைம்ல ஃப்ரீயா இருந்தா என் நா கொஞ்சோ பிஸ்னஸ் மாரி பண்றேங்க ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மாரி
ஆஹ்
ஆஹ அது பண் அது இருக்குங்க என்ன நைட்டி இன்ஸ்கட்டுங்கெல்லா எடுத்துட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவேங்க
ஓ ஓ
ஆம்
அப்றங்க ஆ
ஐ ஈவினிங் டைம்ல முன்னாடி வரைக்கு இப்ப இந்த மந்த் இனிமேதாங்க ஸ்டார்ட் பண்ணனு டியூஷன் எடுப்பங்க
உம்
டியூஷன் எடுத்துட்ற்ருந்தே முன்னாடி நெறைய பேர் வந்துட்ற்ருந்தாங்கங்க ங்க
ஆஹ்
இப்ப வந்து இன்னு நாங்க வீடு சிப்ட் ஆயிட்டோ
ஆஹ்
அதனால இன்னு போர்டு போடலங்க இப்பதானே ஜூன் மந்த் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுக்கு ஆயிருக்கு இல்லைங்களா
ஆமா
தா போர்டு போடலனு சொல்லிட்டு யோச்சிட்டுருக்கறங்க நீங்க வரு வருவாங்களா வரமாட் ட்டாங்களா இந்த ஏரியா எப்டி இருக்கோ எந்த இதுவுமே நமக்கு தெரிலங்க அதனால யோச்சி ட்டு இருக்கேங்க
நல்லதுங்க நான் பேசும்போது உங்களுக் ஏதாவது டிஸ்டப் சவுண்ட் கேக்குதுங்ளா
இல்லிங்ளே ஏங்க ஆஹ் கேக்குதுங்க ஏங்க
இல்லிங்க இங்க ஒரு ஏர் கூலர் ஓடிட்ற்ருக்கா
ஆஹ் இல்ல இல்லங்க அதெல்லா ஏது இல்லங்க இல்லங்க இல்லங் அதலாம் எதுவும் கேக்
சேரி சேரிங்க இப்போ பிசினஸ் பண்றீங்க இல்லிய துணிங்க நீங்க எங்கந்து எடுத்துட்டு வந்து பிசினஸ் பண் றீங்க
அஹ் நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஆன்லைன்ல வாங்கிப்பங்க
அப்டிங்களா
கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிப்பேன் ஆஹ் நான் பிராண்டெட் மட் மட்டுந்தாங்க பண்றன் ஹ் இப்ப நீங்க இருக்கிற இடத்திலேயே பண்ணி ஆமாங்க இங்கயே பண்றங்க ஆஹ் பிராஞ்சுவல் அந்த அந்த பிராண்டோட நைட்டிஸ் வாங்கிக்குவாங்க அது வந்து எந்த இஷூங்கும் வராது டுங்க எந்த இஷ் ஸ்யும் வராதுங்கா எந்த எந்த ப்ராபளமும் வரதில்ல ஏனா நம்ப குடுக்கிறத வந்து பிராண்டடா குடுத்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கம்மியான கஷ் கஸ்டமர் இருந்தாலும் பரவாயில்லைங்க கம்மியான நம்ம இதுல குடுத்தாலுமே என்ன நம்பி வாங் வாங்குறாங்கங்க மங்கை மட்டும் தான் வாங்குவங்க இன்ஸ்கட்டு் அப்புறம் அது இன்னொரு பிராண்ட் ஒன்னு இருக்குங்க அது ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க அந்த பிராண்ட் பேரு தாங்க எனக்கு தெரியல ஆ இன்ஸ்கட் டு வந்து அது த்ரீ பிப்டி அந்த ரேஞ்ச்ல வருதுங்க செம்ம சூப் ப்பரா இருக்குதுங்க
ஓஓ நைட்டிங்க எவ்ளோ ரேட்டு
நைட்டி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க
அப்டிங்களா இது அந்த நைட்டி எ எ எந்த பிராண்ட் அதா
பிராஞ்சுவல்ங்க ஆமா ஆ இல்லங்க அது காட்டன்னு ஆஹ் ஆஹ் அது வந்து சாஃப்டாவும் இருக்காது ரஃப்பாவும் இல்லங்க அது ஒரு மாரி திக் க்கு காட்டன்ங்க அது நம்ப ஆன்லைன் ஷாப்பிங்ளே பாத்தோம்னா வந்துங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு மேல சேல் பண்றாங்கங்க ஆன்லைன்லயே நமக்கு ஆன்லைன்ல கிடைக்கறதே அவ்ளுக்கு மேல கிடைக்கு து நம்ம இந்த ரேட்டுக்கு குடுத்துடுறோங்க நமக்கு நம்ம சிப் இருக்கு பட்டன் இருக்கு உங்களுக்கு என்ன டைப் எப்பணொ நாளு இருக்குதுங்க
சரிங்க நீங்க அப்படி சே பண்ணிட்டு இருந்தன்னா எனக்கு அப்புறமா வாட்ஸ்அப்ல கூட போட்டோஸ் வந்து அனுப்புங்க
சேரிங்க சரிங்க ஆங்க கன்டிபா பன்னிக்ளாங்க
கொரியர் அனுப்புற மாரி இருக்க
ப்பாங்க கண்டிப்பாங்க கொரியர் பண்ணிக்கலாங்க பக்கத்திலயே கொரியர் ஆபிஸ் இருக்கு பண்ணிட்டு தாங்க இருக்கேன் இப்பவும் கேட்கறே உங்களுக்கு பண்றங்க ஆமாங்க
சரி சரிங்க நல்லதுங்க எனக்கு வந்துட்டு எப்படி நீங்க அடுத்த முறை நைட்டி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கேக்குறேன் அந்த மாதிரி பண்ண முடியுங்களா அதாவது கீழ வந்து நல்லா அகலமா நிறைய கோள் இருக்கிற மாதிரி வேணுங்க
அப்படி தாங்க இருக்கும் இது அப்படிதான் இருக்கும்
அப்புறங்க கழுத்துல வந்துட்டு ஜிப் ப்பு எதுவுமே இருக்க கூடாதுங்க பட்டணும் இருக்க கூடாதுங்க
அந்த மாதிரி இருக்குங்க இருக்குங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அது பண்ணிக்க இருக்கலாங்க
ஆமாங்க ஃப்ரீயா இருக்கணும் ஏன்னா இப்ப எனக்கு நைட்டிங எல்லாம் கொஞ்சம் டைட் ஆயிடும் வந்து சே ஒரு டபள் எக்ஸெல் இல்ல ட்ரிபிள் எக்ஸெல் ஆ டபள் எக்ஸெல் விட ட்ரிபிள் எக்ஸெல் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இதுல கொஞ்சம் சா வெயிலோ
போட்டுற மாரி இருக்கணும் குளுறுக்கும் போட்டுற மாரி இருக்கணும் ஹா இது இது அப்படிதாங்க இருக்கும் இது அப்படி தாங்க இருக்கும்
ஆஹ அந்த மாதிரி இருக்கணுங்க என்னதுன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல ஓகேங்க நல்லாதாங்க இருக்கும் அந்த கோல் பின்னாடி இருந்தா மட்டும் போதுங்க எனக்கு
இருக்குங்க நல்லா இருக்கு பசங்க வந்துட்டாங்களாங்க
அப்படிய எல்லாம் இல்லைங்க நீங்க முடிஞ்சா போட்டோஸ் இருந்தான் எனக்கு எடுத்து அனுப்புங்க இருக்கிற நைட்டிவ்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நிக்கி வச்சு புடிச்சு அந்த விரிச்சி அனுப்புங்க டிசைன்ஸ் இருதா நா பார்த்தட்டு செலக்ட் பண்றாங்க என்னநை பாத்துட்டு இருக்கங்க எனக்கு எங்க ஊர்ல வக்கிறதுதெல்லாம் பிடிக்கல டிக்..
சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க கண்டிப்பாங்க
ம் ஆ ஒரு ரெண்டு நைட்டி எடுத்தங்க
ஏங்க
ஆஹ் பரவால்லைங்க அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்லைங்க தெரிஞ்சவங்ககிட்டதானங்க பேசுனோ
சேரிங்க
பாக்கணுங்க
அஹ் சேரிங்க பீப் சவுண்ட் கேட்டதுங்க எனக்கு உம் ஆஹ் ஆமாங்க டாபிக் சேஞ்ச் பண்ணுங்க ஆஹ் ஆஹ் கேங்க உங்க ஹஸ்பண்ட்க்கு என்னல்லா புடிக்கு ங்க
அவருக்கா நான்வெ ஜ்ஜு அப்றோ ம் அ அப்டின்னு இல்லங்க அவரு எல்லா சாப்டுவாருங்க
செரி செரி செரிங்க புளிப்பு புடிக்காதுங்களா எங்க வீட்ல அப்டியே ஆப்போசிட்டுங்க எங்க வீட்டுக்கார்க்கு புளிப்பா இருக் கிறது அஹ் குடுத்தா நல்லா விரும்பி சாப்டுவாருங்க
ஓ நான் அதனாலேயே நா புளி ப்பயே விட்டுட்டங்க
ஆஹ் உங்களுக்கு புளிப்பு புடிக்குங்களா
ம் நானு சாப்டுவங்க புளி சாதோ சாப்டுவே நல்லா அதாவது புளிக்கொழம்பே நால்லா இப்ப செஞ்சு ஒரு இருவது வருஷோ பதினஞ்சு வருஷோ இருவது வருஷோ ஆகுதுங்க கல்யாண ஆயிட்டு வந்து இவர் புளிக் கொழம்பு சாப்டுறது இல்லன்னு நா செய்யறதே இல்லைங்க
செரி செரிங்க செரி செரி செரி செரிங்க
நா அது இது பண்ணிக்கிறே நானு நானுங்க வீ ட்ல ஸ்டார்டிங்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தே அதாவது எங்க ஃபேமிலில இருக்கறவங்கல்லா கொஞ்ச பெரிய பிசினஸ் பண்றவங்கதா
அப்டிங்களா
வச்சி பண்ணங்க அது நா எப்டின்னா அப்பப்போ பண்ணுவே எப்பயாவது பண்ணுவேங்க அதுக்கப்புற நே
இல்லங்க நமக்கு வந்து வீட்ல பிசினஸ் பண்றதுன் ன்றது எப்டி இருக்குன்னா வந்து கொஞ்ச போகுது கொஞ்ச நின்றுதுங்களா அது ஒரு மாரி மனசுக்கு வந்து ஆஹ இதுவாயிடு துங்க
புரியுதுங்க அதுதா நா எப்டி பண்வன்னா எங்க தம்பி ஒய்ஃப் வந்துட்டு தம்பியு தம்பி ஒய்ஃப்பூ அவுங்க வந்துட்டு கடைங்க வச்சிருக்காங்க தம்பிங்க
ஓ ஓ ஓ
தம்பி ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க பணம் போட்டு மொத்த சரக்கு வாங்குவாங்க அதாவது ஒரு ஐநூறு புடவ அந்த மாரி வாங்குவாங்க
செரிங்க
அவுங்க சேல்ஸ் பண்ணிட்டு மிச்சம் மீதீ போக
ம் செரி செரி அப்டி பண்ணா ஓகேங்க இன்னொருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணி அத பண்ணா பரவால்லங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணும்போது அது சேலா கலனா அது ஒரு மாரி நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்டியே நிக்குதே ஏன்னா கடையிலனா நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இப்போ டக்கு டக்குன்னு இந்த கலெக்ஷன்ஸ் இல்லன்னா வேற கலெக்ஷன்ஸ் போடுவாங்க இப்போ நம்மளால வீட்ல இது போனா தா அடுத்த கலெக்ஷன் போட முடியுங்க அவுங்க இன்னு நெறைய நெறை எதிர்ப் பாக்கும்போது அத பண்ண முடியலங்க
ஆமா பண்ணுவ எ உங்க தம்பி கிட்ட குடுத்துருவங்க அவுங்க கடையில போட்டு சேல்ஸ் பண்ணிடுவாங்க அதனால எப்டியு காலி ஆயிடுன்றதுனால எங்களால முடிஞ்ச்சத நா அதுல லாப எடுத்துப்பே கொஞ்சோ அவுங்க சும்மா ஒரு பத்ரூபா இருவது ரூபா
அதுதாங்க அது நல்லதுங்க அது நல்ல விஷயமு கூட
ஆஹ் அதனால ஓரளவுக்கு போயிடுதுங்க ஆனா அது மாரி டாப்பு சுடிதாரு
நா இங்க அதெல்லா ட்ரை பண்ணலங்க முன்னாடி வேற ஒரு எடத் த்துல இருந்தோ அங்க எல்லா ட்ரை பண்ணே இப்ப இங்க வந்தக்க அப்புற நைட் டி நல்லா போச்சுங்க இந்த சம்மருக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன கம் பிளைன் கூட வரலங்க அறுவது எலுவது நைட்டிக்கு மேல போது ச்சு ஆஹ் எல்லாருமே சூப் பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்கங்கா இன்ஸ்கர்ட்டு அதே மாரி செமையா நல்லாருக்கு நல்லாருக்குன்னு சொல்லிட்டு ஆ வாங்கிக்கிட்டாங்கங்க
ஓஹோ
நல்லா இருந்துச்சுங்க அந்த ரிவ்யூ குடுக்கும் போது நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு ஃபீட்பேக் வந்து அதுவே வந்து ஹாப்பியான ஃபீட்பேக்கா எனக்கு ஃபீல் ஆச்சுங்க
இப்ப புது மாடல் எல்லா வந்திருக்கு இல்லையா ஃபிராக் மாடல் நைட்டி மாரி
அந்த மாதிரி இதுல வரது இல்லைங்க இது பிராண்டடு ஆ இது வந்து அந்த மாரி வர்ற து இல்லங்கா
ஃப்ரன்ட்ல எம்ப்ராய்டரி இருக்குங்களா
அந்த மாதிரி வேணுனா தனியா வேற இருக்குங்க நம்ப ஆர்டர் பண்ணிக்கலா
அப்டிங்களா நானு ஒரு அஞ்சு வருஷோ இருக்குங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் ஃபிரெண்டு ஒருத்தர்கிட்ட எடுத்தங்க பக்கத்து ஊர்ல அவங்க வந்துட்டு எடு எடுத்ததுனாலதாங்க ஃப்ரெண்டே ஆனாங்க
ஓ ஓ ஓ
டி எடுத்தங்க இன்னமு யூஸ்
அந்த மாதிரி சொல்லணுங்க ரிவ்யூ சொல்றவங்க கூட எடுத்தது ஆ ஒன்னு ஆ கல எனக்கு நல்லா இருக்கு அப்டின்னு சொன்னா வந்து அது வந்து நமக்கு ஹாப்பியான ரிவியூவா இருக்குங்க
ஆனா உண்மை அது தாங்க அந்த ஷிப்பு மட்டு ஒண்ணு பிஞ்சிருச்சு நானே பிச்சுட்டேங்க ஏன் னா அஞ்சு வருஷமா யூஸ் பண்ற இப்ப இது கழட்டி கழட்டி கழட்டி ஒன்னுத்துல பிச்சுட்டங்க இப்ப கூட பின்னு போட்டு எனக்கு அந்த துணி புடிச்சிருக் குங்க அந்த டிசைன் எனக்கு புடிச் சிருக்கு
ஆஹ் ஆஹ் ஆஹ்
மு அத வச்சு யூஸ் பண்ணிட்டுதாங்க இருக்கே ரொம்ப தொவச்சு தொவச் தொவச்சு நடுவுல ஒரு சின்ன ஓட் ட கூட வுழுந்திருச்சுங்க அப்
அது ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருச்சுன்னா அதை மிஸ் பண்ண முடியாது
இல்லங்க அது இப்ப போடுறேன் எங்க தம்பி துணி வியாபாரம் தான் பண் கேடக்குறாங்க அப்பா இது நைட்டியா சுடிதாரா இது இது நல்லா இருக்கே
ஹ்ஹ அந்த அளவுக்கு நல்லா இருக்குதுங்களா ஆஹ் இல்லங்க ஒரு சில சமயத்துல ஆமாங்க அது ஒரு சில சமயத்துல வந்துங்க ஒரு சில சமயம் இல்லைங்க இப்ப நான் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் நான் சேல்ஸ் பண்ணது எல்லாமே அவ்ளோ நல்ல ஹாப்பியான ரிவ் குடுத்தாங்கங்க நல்ல ரிச் பீபுள்ஸ் இருக்கர ஏரியா இது ஆஹ் அவ்ளோ இந்த பிரைஸ்ல இந்த நைட் எப்படி கிடைக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆச்சரிய ஆயிடுச்சுங்க
ஓ
இது நல்லா இருக்குதுமா நல்லா இருக்குதுமா நாங்க மறுபடியும் கே்கறோம் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்க ஏன்னா நைடீஸ் வந்து நாங்க வந்து நிறைய யூஸ் பண்ண முடியாது ஆஹ் ஆனா ஒருத்தருத்தங்க ஆறு ஆறு எடுத்துக்கிட்டாங்கங்க அந்த மாதிரி எடுத்து க்கிட்டாக இது யூஸ் பண்ணிட்டதும் திரும்பி உங்ககிட்ட தான் கேட்போம் நீங்க வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்கங்க அந்த அளவுக்கு சொல்லிட்டேங்க சரிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ஓ மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணுறேன்
சரிங்க
ஓகேங்க
அன்பே